ஹலோ ஹலோ கேக்குதா ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்ப வந்து சும்மாதா இருக்கே இன்னைக்கு எனக்கு டே ஷிப்ட்டு
ஓகே ஓகே டிஃபன்லா முடிஞ்சுதா
ஆ முடிஞ்சுது முடிஞ்சு இப்பதா ஜஸ்ட் நௌ
என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி
இன்னக்கி வந்து பெருசா எதுவு சொல்ற அளவுக்கு ஸ்பெஷல் இல்ல ஆஹ் தோச தா
ஓகே ஓகே ம் எங்க வீட்லயுமே தோச தா
ம் ம்
தோச சட்னீ
ம்
சாம்பார் சாத தயிர் சாத அப்பற பீன்ஸ் கேரட்டு உருளக் கிழங்கு அப்பற பச்ச பட்டாணி போட்டு பொரியல்
ஓ
பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள்
ஓகே ஓகே ஓகே ஸ்கூல் போய்டாங்களா
ம் களம்பிட்டாங்க அவுங்க அவுங்களுக்கு எட்டு மணிக்குலா வேன் வந்துரு ம் அதால அம்சிருவோ
ஓகே ஓகே மதியோ என்ன பிளான் வெச்சிருக்கீங்க சமைக்கறதுக்கு
மத்தியானோ சாம்பார் சாதோ இருக்கு தயிர் சாதோ இருக்கு
ஆ
பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு பச்ச பட்டாணி எல்லா போட்டு ஒரு பொரியல் இருக்கு
ஓகே ஓகே ஒரு ஆல்ரெடி பிளான் போட்றீங்க போலயே முன்னாடியே எல்லாமே
முடிச்சாச்சு எல்லாமே முடிச்சாச்சு மேல வேனும்னா முட்ட இருக்கு முட்ட போட்டுக்லா
ஆ ஓகே ஓகே முன்னாடியே முடிச்சி வெச்சாச்சி
ஆமா முடிச்சிட்டா அந்த வேலையை முடிச்சுட்டா நம்ம வேற வேலைய பாக்லா இல்ல
அதுவு கரெக்ட் தா
ஓகே உங்களுக்கு இந்த ஸ்விக்கி ஜூமேட்டோ அதுக்கப்பறம் இந்த கோலோ
ம்
அத பத்தினா கருத்து என்ன உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ கூட அப்றம் நா இந்த உஃபர் ஆட்டோ அப்றம் இந்த வண்டில்லா வருதுல்ல அது எப்டி அதுல போயிருக்கீங்ளா உங்களுக்கு எப்டி இருக்கு
இல்ல இல்ல நாலா அதுல போனது இல்ல ட்ரை பண்ணது இல்ல
போனதே இல்லையா
ஆ இல்லல்ல நா கிராமத்து சைடு நா சென்னை சைடு எல்லா போயிட்டு அது போன இல்ல
ஓ சேரி சேரி சேரி சேரி ஆனா அது நா போயிருக்க
எப்டி இருக்கு அந்த அனுபவோ சொல்லுங்க
ஆ நல்லாதா இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல இப்ப அனுப் ஃபோனு ஒன்னு பெருசா இல்ல இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு நா ஒரு ஸ்கூலுக்கு போனு
ம்
அப்ப வந்து ம் நா ஆட்டோ புக் பண்ணல இந்த டூ வீலர் ரைடு தா புக் பண்ணே ஆ வந்தாங்க வா நா ஓரு டைம் ஒரு அவரு வந்து பார்ட் டைம் ஜாப் தா வந்து கூட்டு போயி்ட்டு தம்பிக்கு ஒடம் செரியில்ல ஸ்கூல்ல
ஓகே ஓகே
அதுக்காக நான் வந்து புக் பண்ண
ஓ
ஓகே நாட் டூ பேட் பரவால்ல அ அந்த டைமுக்கு கூட்டு போனா பிளஸ் சேஃபா இருந்துச்சி ஒன்னு பிரச்சன இல்ல அதே மாரி கொழந்தையு கூட்டு வரனு இல்லல்ல
ஓ ஒரு ஆளுக்கு தா ஹெல்மெட்டா ப்ரோ இல்ல ரெண்டு பேருக்குமே அதுல ஹெல்மெட் இல்ல ரெண்டு பேருக்கு ஹெல்மட் இருந்த மாரி சொல்லுவாங்க அதா பாத்திருக்க
இல்லல்ல அவருக்கு மட்டும்தா ஹெல்மெட்
ம் செர் செரி ஓகே ஒகே ஒகே நேத்து என்ன மேம் பிளான் எங்கனா போறலாம்னு பிளான்ல இருக்கீங்க
இந்த சாட்டர்டே இவர் ஃப்ரைடே சாட்டர்டே சார் ஃப்ரைடே ஸ்கூல் முடியுது சாட்ர் சண்டே லீவு ஆனா சண்டே தா எங்கேயாச்சு போலான்னு ஒர் க்கு சண்டே எங்காச்சூ ஊருக்கு போலான் பிளான் பண்றே பட் என்ன நடக்குன் தெரில
சேரி சேரி இந்த பெருமாள் கோவில்ல்லா போவீங்களா சாட்டர்டே
ஆ போவோ போவோ பெருமாள் கோவில்லுக்கு போவோ கும்பிடுவோ சாமி கும்டுவோ கும்டுவோ
ஓ சரி ஓக்கேங்
ம்
இல்லத் திருப்பதிலா
போவோ பெரும் ஆ
திருப்பதி
ஆ திருப்பதிக்கு போவோ நாங்க நடப்பாதப் போ போயிருக்கோ நடப்பாத பண்ணிட்டு
அப்டிங்களா
போயிருக்கே ஒன் டைம் நடப்பாத
ஆனா அதுல ஏறதே ஒரு ஜாலியா இருக்குன்ல்ல ஆனா கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கும் அந்த
என்ன பிரச்சனைன்னா ஸ்லோப்பா இருக்கா அதுதா பிரச்சனை படி ஏறது ஸ்லோப்பு ஆமாமா இல்ல நா அப்படி சொல்ல இப்ப திருவண்ணாமலன்னா நடந்து வரலா இல்ல கிரிவலோ
ஆமா
அந்த மாதிரி சொல்றோ இப்ப திருப்பதின்றப்ப அது படிக்கட்டு தா அதுதா கொஞ்சோ சிரமமா இருக்கோ ஸ்டார்ட்டிங் தெரியாது நடுவுல தா கொஞ்சோ டயர்டாகி ஒரு மாரி ஆயீடு அ அதுக்கப்புறோ அந்த டிக்கெட் கவுண்டர் நடுவுல வரூம் இல்லயா
ஆமா ங்க
அதுலேருந்து கொஞ்சோ நடந்து நடந்து ரோடு மாரி தா இருக்கோ பிரச்சனை இருக்காது
அதுதா சொல்றோ அந்த காளி கோபுரோ வர தா நெட்டையா இருக்கோ
ம்
அதுக்கு அப்புறோ போயிட்டீங்கா கரெக்டா இருக்கோ மேம் இது வந்து நீங்க கிரிவலம் மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்து சின்னதில்ல இது அவ்ளோ பெரிய ஹில்ஸ் ஸ்டேஷன்க்கு ரோடு போட்னா எப்ப நடந்து எப்ப போறது ஏன் ரோடு இருக்குங்கிள்ல பஸ்சு போற ரோடு அதுல நடந்து போலாம்ல்ல அதெல்லா எவ்ளோ ரிஸ்க் தெரியுங்களா உங்களுக்கு எவ்ளோ லாங் தெரியுமா இதே வந்து இதுதா கரெக்டான ஒரு இதுவே
அந்த படிக்கட்டு தா கரெக்டுன்னு சொல்றீங்க
வச்சு தா ஃஸ்பாட் இருக்கு உங்களுக்கு
இப்போ இந்த இது கேரளா பார்த்தீங்கன்னா வயநாடெலா வந்து மலச்சரிவு ஏற்பட்டிருக்கு
ஆமா அத பத்தி உங் உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க எதனால நிலைசரிவு வருது சொல்லுங்க
எதனாலன்னா இப்போ நம்ப இயற்கய சீண்டணும்னா இயற்கை நம்மள வந்து சீண்டுது அவ்ளோதா இயற்கய நம்ம எதுவூ பண்ணாம அப்படியே விட்டுட்டோனா அது வந்து ஒன்னூ நம்மளுக்கு பெரிய பாதிப்பு தராது
இயற்கை அவுங்க எங்கன செய்ஞ்சாங்க
இப்போ அந்த சுரங்க பாதை பணி அதனால தானே
ஆ அதனால தா அது மோஸ்ட்லி கரஞ்சுது நெனக்
அது நா அப்டி சொல்ல முடியாது அந்த சுரங்கப்பாதை செய்யறதூ அந்த கிளைமட்டுக்கூ கரெக்டா இதாயிடுச்சு
ஏனா வந்து அங்க இருக்கர கேரளால க்க மண்ணெல்லா வந்து ஆ ரொம்ப பாறைகளாருக்காது ரொம்ப மணல் அந்த மாரிதாருக்கு ரொம்பவே ஏனா அது வந்து ஒரு பச ஆமா பண் பசுமையான எடொன்றதுனால அது அப்டிதா இருக்கு மோஸ்ட்லி அவுங்க வந்து சொரங்கோ வந்து எப்பழுந்தே தோண்டிட்ருக்காங்க இப்ப ஒன்னு புதுசா இப்ப பண்றதில்ல
அதுதா நா சொல்றேனே அந்த சொரங்கோ தோன்றதுக்கு இந்த கிளைமெட்டு
ம் இப்ப ஆல்ரெடி ஒரு டைம் வந்தது னாங்க வயநாட்ல அது எதுனால வந்தது இந்த சொரங்கொ தோ அதெல்லா இல்லல்ல அது ஒரு இய இயற்கையா ஒரு மண் சரிவு டக்குன்னு ஏற்ப்பட்டது மழ வெள்ளத்தால அப்டே
கட்டக்கூடாதுல்ல தப்பு தானே அது ஒரு மலைச்சரிவான பகுதி நம்ளுக் தெரியு அது எப்பனாலு நம்ளுக்கு டேஞ்சர்னு தெரியு
மேம் அங்க இருக்கவங்க ஃபுல்லாவே அப்டிதானே இனி கேர்ளானாலே அப்டிதா மழ மழதா பெய்துங்ளே அது எப்டி கட்டக்கூடாதுன்னா வா அவுங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்படுமே
ஆனா அப்பிடி பண்ணாம ஆ நம்ப வேற பகுதில கட்டியிருந்துருக்கலான் நா சொல்ல வரே மத்தபடி வேற எது நா சொல்ல வரல
இப்ப இந்த நிலசரிவால ஒன்னு வீட்லா எது பெருசா பாதிக்ல அங்கருந்த மக்கள் ஆ கொஞ்ச பேர் ம ட்டு மாட்டிகிட்டாங்க அந்த எட
அ மக்கள் ஒருத்தர்னாலு ரெண்டு பேர்னாலு உயிர் உயிர் தான எல்லாரு நல்லாருக்குனுல்ல அதுதா
ம் ம் ஆ
ஏ என்னுடைய கரு த்து என்னன்னா அந்த மலைச்சரிவ தவிர வேற எடத்துல வீடு கட்டி இருந்திருக்கலாமோ
அப்டி அவுங்களுக்கு எப்டி தெரியு மல சரியுன்னு என்னா மேம்
இல்ல அதெல்லா ஏற்கனவே சொல்லிருக்காங்க இல்லயா
அப்ப கேரளாலருக்க ஃபுல்லாவே அழிஞ்சிரு இப்ப நீங்க சொல்றத பாத்தா அப்ப ஃபுல்லாவே இதுவாருக்கு அப்போ மல சரிவு வரு
இல்ல நா வந்து அப் அப்புடி சொல்லல என்னவோ மழ அன்னிக்கி ரொம்ப மழ சரிவு ஜாஸ்தி ஆய்டுச்சு மண் சரிவு
ம் ம் அங்கல்லா ரெகு லரா மழ அதிகமா தா மேம் பெ இதுவரையு எவ்ளோ பேருக்கு பிரச்சனல்லா வந்தில்ல ரெண்டாய்ர்த்தி இருவத் நால்ள பெரிய மண்சரிவு இருந்தது அவ்ளோதா அதுக்கப்றோ தோ இப்பதா மழ வெள்ளத்த பொறுத்து வந்து மண்ச்சரியவப்பாங்க
ஆமாமாமா
ம் அங்கெல்லாருக்கு கவனமால்ல அங்கெல்லா ஜாலியாருக்கு ஆனா கேர்ளால இருக்கற்துலா நைட் டைம்ல மட்டுந்தா கொஞ்சோ பாத்து இர்க்கனு மிச்ச டைம்னா நம்மளுக் கிளைமெட்டு அங்க ஃபுட்பால்னாலே ரொம்ப ஃபேன்ஸ் பேஜ் அதிகோ இந்த ஃபுட்பால்லா பத்தி உங்களுக் தெரிமா
ஆ ஃபுட்பால் பசங்க வெளயாடுவாங்க
ஃபைபா வேல் கப் பாப்பீங்ளா
நா இப்ப காலைல கூட பசங்களா பாப் போட்டு வெளயாடிட்ருந்தாங்க இல்ல நேத் தே எதோ ஒரு மே மேட்ச்ல எதோ ஒரு நாடு தோத்துடுச்சு சொன்னாங்க என்னனு தெரில எனக்கு ஒழுங்கா கிளியரா
நாடு ஜெய்ச்சிருச்சு
ஓ எ எந்த நாடு வின் பண்ணுச்சு
அர்ஜென்டினா
ஓ அர்ஜென்ட்டினா ம் ம் ம்
அர்ஜென்டினாவுக்கு பெஸ்ட் பிளே இருக்காங்க தெரிமா
இல்ல எனக்கு பிளேஸ் நறைய பேர் இருப்பா பட் எனக்கு நேம் தெரியாது பஸ்ஸ யாரு ரொனால்டோ பிஸி ரொனால்டோவா
மெஸி மெஸி
லெசியா ஓகே ஓகே மெஸ்சியா
யா யா யா
யா சேரி சேரி ஓகே ஓகே அவர் எப்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரா இல்ல ஸ்மார்ட் ஒர்க்கரா
அவரு வந்து சூ ரொம்ப குட் பிளேயர் வேல்டுலயே குட் பிளேயர் அவரு அவர் ஸ்கில்சே ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகோ
ம் சொல்லுங்க அவர பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க நானு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கலா இல்லயா
ஆமாம்மா அது எப்டி சொல்றதுனா அவர் ஒரு நல்ல பிளேயர் அவர் அதுக்கு சொல்றது அந்த அளவுக்கு சாதாரண பிளேயர்லல்ல அவரு இந்த இதுவுக்காக நறைய போராடிருக்காரு அவர் ஹைட் கம்மி
ஓ
அதுனால
சேர் செரி செரி செரி இப்ப ஃபுட்பால் வந்து அத இதுதான என்னது அத கோல் அ கவுண்டிங் தான
ஆமா மேம் அதயே அடிக்கனுன்னா அத அத பதனோட பேர மீறி தான அடிக்கணு குல் அதுல்லாம ஒரு கோல் கீப்பரு
ஆமா தட்ஸ் எ டீம் ஒர்க் தான டீம் ஒர்க்கு ஸ்மார்ட் டீம் ஒர்க்கு
டீம் ஒர்க் இல்லன்ன ஃபுட்பால் இல்ல எல்லாமே டீம் ஒர்க்கு தா ஸ்போர்ட்ஸ்னாலே டீம் ஒர்க்கு தா கிரிக்கெட்டு வாலிபாலு தோ அப்பறோ வந்து ஃபுட்பாலு எல்லாமே டீம் ஒர்க் தா டீம் ஒர்க் இல்லன்னா எதுமே பண்ண முடியாது தனியாலா பண்றது வேற என்ன ஓட்ட பந்தயோ மா அந்த மாரியா
ஆமா இப்பபா வந்து ஆ ஏ சின்ன பையனே இப்ப கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்ண்ருக்கறா
ஏ அப்ப கிளப்ல சேத்து விடந்தென்னங்க
அது ரொம்ப சின்ன வயசா இருக்கு கொஞ்சோ பெருசாகட்டு சேத் அந்த ஆ
ஆ சின்ன விஷ்ல இருந்தே சேத்தா தா அது பெருசாகு வளர வளர கரெக்ட்டா போகு நா நெனைக்
ஃபுட்பால் மேலயு ஆர்வோ இருக்கு
ஃபுட்பாலோட கிரிக்கெட் தா இந்தியால பாத்தா ஃபுட்பாலுக்கு அந்த அளவுக்கு
ஏ பெரிய பைய வந்து ஸ்கேட்டிங்ல இப்ப ரொம்ப கொஞ்சோ இன்ரெஸ்ட்டா இருக்கறா
ஓகே ஓகே ஓகே
பாக்கலா ஸ்கேட்டிங்க போட்ருக்கு ஸ்கூல்ல போட்ருக்குறோ
ஓகே
ம்
ஆனா இண்டியாவ்லன் பாத்தா கிரிக்கெட்டுக்கு தா முக்கியத்துவோ அதிகோ
ம்
மோஸ்ட்லி வேற எந்த ஃபோட்ஸுமே
ஆ ஃபஸ்ட்டெல்லா கேமுன்னா ஃபிசிக்கலாவு மெண்டலாவு ஸ்ட்ராங் ஆகற்த்துக்கு தா அந்த ஒரு கேம் சேலஞ்சஸ் நீங்க எப்டி நெனைக்கறீங்க நம்ம பழைய காலத்து அந்த கபடி அதுக்கப்பறோ அந்த அ மா மாடு ஜல்லிக்கட் ஆ
தேசிய விளையாட்டுங்க கபடி அதுனா நெனைக்
ஆமா ஆமாங்க இல்ல அந்த பழங்கால விளயாட்டுக்கு இப்ப இருக் கிற விளயாட்டுக்கு என்ன எது உங்ளுக் பிடிச்சிருக்கு என்ன வித்தியாசோ நெனைக்றீங்கன் நா கேக்கறே
கபடி வந்து எப்டினா எ ஃபேவரெட் மாரி வெச்சுக்கங்ளே
கபடி அப்பறோ இந்த சிலம்பம் சிலம்பம் இப்ப திரு திரும்பவு ரொம்ப ட்ரெண்டா ஆய்டுச்சில்ல சிலம்பம் ரொம்ப நன்றி நன்றி நன்றி